ஹலோ
ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நானு நல்லா இருக்கே வேல எல்லா எப்டி போயிட்டு இருக்கு
அப்றோ வேல போயிட்டு இருக்கு ஆ எதோ மேனேஜ் அவ்வளா போயிட்டு இருக்கு
நா உங்கள்ட்ட இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசுலானு ஒரு ஐடியால இருக்கே
ஆ சொல்லுங்க என்ன டாபிக்கு
ஆமா நம்ம வந்து இப்போ கிராம வாழ்க்க வந்து எப்டி இருக்கு நகர வாழ்க்க வந்து எப்டி இருக்கு ரெண்டுல எது வந்து பெஸ்ட்டு ரெண்டுல எது வந்து கொறை நிரை இருக்குது இத பற்றியல்லா நம்ம வந்து பேசலா நெனக்குறே
ஆ சூப்பர் நல்ல டாபிக் தா எனக்கு புடிச்சது கிராம வாழ்க்க தா அதுதா நல்லதுங் கூட
ஏ அப்டி சொல்றீங்க
ஆ ஏ அப்டின்னா வந்து கிராமத்ல பாத்தீங்கனா கா அந்த ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு காலேல எந்துரிச்சோ அப்டின்னா அ காக்கா குருவி மைனான்னு சொல்லி சத்தோ அப்றோ வந்து வயல்வெளி அங்க இருக்குற காத்து இதெல்லா அ எப்டி இருக்கு அந்த வாழ் அந்த இது வந்து நம்ம இங்க வந்து ஒரு பைவ் பர்சன்டேஜ் கூட நம்மளால நகரத்துல பாக்க முடியாது தானே
உம் உம் உம் அதெல்லா ரைட்டு தா ஆனா வந்து நகர த்துல வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு னா வந்து ந
ஆ அது ஓகேதா இப்போ நகரத்துல வசதி இருக்குத்தா ஆனா நகர நம்ம வாழ்றதுக்கு நமக்கு வந்து அ டெய்லி டே டுடே லைஃபுக்கு வந்து நமக்கு நகரொ தேவ ஏ அப்டின்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போக அந்த மாரி விஷ்யத்துக்கு ஆனா நம்ம மன நிம்மதியோட வாழனு அ ஒரு அமைதியான சூழல்ல வாழனு அப்டின்றதுக்கு வந்து கிராமம்தா
நகரத்துல நீங்க சொல்ற மாதிரி ஆ டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர அந்த ட்ராஃபிக்ல ஒரு மண் நேர ஒன்ர மண் நேர ட்ராஃபிக்ல நின்னு போயி்ட்டு வரதுக்கே அப்டியே வந்து பாத்திங்கனா அப்டியே மைண்டே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிருது காலைலெருந்து ராத்திரி வர அப்டியே ஏதோ மெஷின் மாரி ஓ அங்கிட்டு இங்கிட்டு ஓடிகிட்டே இருக்குற மாரி இருக்கு
அதுதா நகர வாழ்க்கை இப்ப கிராமோ அப்டின்னா வந்து என்டயர்லி டிஃப்ரெண்டு இப்பொ நம்ம நகரத்துல வந்து நம்ம வீ ட்ல என்ன நடந்தவோ பக்கத்து வீட்டுக்காரவுங்களுக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்கார்ல என்ன நடந்தாலு நமக்கு தெரியாது ஆனா நீங்க கிராமொன் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல போயிட்டீங்கன்னா அந்த தெருல ஃபஸ் ட்டு வீட்ல நடக்குறது கடைசி இருக்குற அம்பதாது வீட்டுக்கு தெரியு அந்த மாதிரி இருக்கு அ அதுதா நகர வாழ் க்கை
ம் ம் எதாவுது ஒரு சின்ன விஷயோ இங்க நடக்குது அத பத்தி என்ன ஏதுன் கேப்போ செய்வோ அப்டின்லா கூட யாரு எதிர்பாக்
யாரு வீட்ல என்ன நடந்தாலு நகரத்துல வந்து கதவ பூட்டிக்கிட்டு உள்ள இருந்துப்பாங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்டின் சொல்லி ஆனா கிராம த்துல அப்டி இருக்க மாட்டாங்க யாரு வீட்ல என நடந்தாலு மொத ஆளா வந் து நிப்பாங்க நமக்கொரு பிரச்சனன் சொன்னா வந்து கேக்க நிப்பாங்க
ம் எனக்குலா இங்க பக்கத்து வீட்ல இருக்றவுங்க பேரு என்ன இது வேல பாக்குறாங்க எதுவ்மே தெரிய மாட்டெங்கிது
அதுதா நகர வாழ்க்க
எல்லாரு அவுங்க வேல வேல வேல வே லன் வேலைலயே தா வந்து குறியா இருக்காங்க
அதுக்காகதானே நம்ம நகரத்துக்கே வர்றது இப்போ வந்து ஒரு விவசாய பண்ணிட்ருக்கோ அப்டின்னா நம்ம நகரத்துக்கு வர்றதுக்கு வேலயே இல்லயே நம்ம வந்து இங்க ஹோட்டல்ல ஹாஸ் பிட்டல்ல அந்த மாரி அப்றொ ஸ்கூலு காலேஜு அப்டின் சொல்லி போகுறதுனாலத்தா நம்ம வந்து நகரத்துல வரோ ஏனா நகரத்துலதா அது ஆனா அதிகொ
நீங்கள் சொல்ற மாரி திருவிழா அப்டின்ற ஒரு விஷயத எடுதாலே வந்து பாதீங்கனா கிராமதாந்து
அ கிராமதுல வந்து ஆ கண்டிபா அப்டிதா இபோ நீங்க கிராமதுல கொண்டாடுற விது இபோ எக்ஸாம்பிளகுந்து நம எடுதுடோம்னா நம தமிழர் திருநாள் தா பொங்கல்
ம் ம்
நாம நகரதுல பாதோ அப்டினு சொனா பொங்கல் அன்னகி வந்து என பணுவாங்க காலயில ஒம்பது மணிகோ பத்து மணிகோ எந்திச்சி ட்டு குகர்ல நாலு விசில் வச்சு பொங்கல வந்து கேஸ் அடுபுல வச்சிருவாங்க ஆனா நீங்க கிராமதுகுனு போனீங்க அப்டினா அவங்க வந்து விடிய காலயில மூணு மணிகு எழுந்திச்சு அ குளிச்சு மொலிகணுனு அவங்களா வெள்ள அடிபாக வீட்டுகு
நாங்கலா வந்து அஞ்சு வருஷ பாத் சொத்து கொடுக்கவே
ஆ அதா நம்ம நகர வாழ்கை ஏனா நமக்கு வந்து பட்ஜெட் அவ்ளோ ஆனா அவங்க அதெலா பாக்க மாட் கிராமதில வந்து சின்ன சின்ன வீடு தானே அவங்க அவங்களே வந்து சுண்ணாம வாங்கி அது அதுல நீல பொடிய ஊத்தி
ம் ம்
வெள்ள அடிசுகுவாங்க வீட்ல அடிசுட்டு அதுகபுறோ வந்து இந்த காலயில மூணு மணி நாள் நாலு மணிக்குலா எந்திசிருவாங்க எந்திரிச்சுடு வாசதெளிச்சு கோலப் போட்டு எலாரும் புது ட்ரெஸ் போட்டு அ அந்த கிராம
கிராமத்தை பத்தி நீங்க கிராமத்தை பத்தி இவ்வளோ விஷயோ பேசி உங்களுக்கு கிராமத்துல யாராச்சு தெரிஞ்சவங்க
ஆ நம்ம எங் ஆ நம்ம அம்மா சைடு சொந்தக்காரங்க புல்லா கிராமம் தானே அதனால நம்ம லீவுக்கு அந்த மாரில்லா போகும்ள அவங்க கொண்டாட்றது சொல்லு போது நமக்கே ஆசையா இருக்கு நம்மனால வந்து அந்த மாரில இருக்க முடியிலனாவ் ஒரு நாலு மணி எந்துருச்சு பொங்க வச்சு ஆ அக்கம் பக்கத்துல குடுத்து எல்லாரும் ஒன்னா சேந்து உக்காந்து கரம்ப சாப்ட்டு அந்த மாரி இருப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோ பத்து மணி பதினோரு மணிக்கு கேஸ்ல பொங்கல் வச்சு பேருக்கு ஃபோன்ல ஸ்டேட்டஸ் போடுறதுகாக பொங்கல் வப்போ
ஆமா இப்பெல்லா வந்து பொங்கலு தீபாவளி நறைய வந்து அ கொண்டாட்டோ அது இதுங்றதெல்லா போயி அக்கடானு உக்காந்தமா ரெஸ்ட் எடுத்தோமா டி வி பாத்தோம்மா தூங்கினோமான்ற மாரி வந்
ஏன்னா நம்ம டேடுடே லைப் அப்டி ஓடிட்டிருக்கு காலேல எந்திருப்போ கிளம்புவோ வேலைக்கு போவோ மறுபடியும் நைட்டு வருவோ சாப்டுவோ தூங்குவோ இந்த மாரி மிஷினரி லைஃப் நமக்கு போய்ட்டிருக்கு அதனால நம்மனால நமக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் தேவ அப்போ நமக் எந்த லீவு கெடச்சாலும் எந்திரிச்சோமா டி வி பாத்தோமா சாப்ட்டோமா தூங்ணுமா அப்டிதா இருப்போ ஆனா கிராமத்துல அப்டி இல்லல்ல விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க விடிய காலேல போவாங்க போய்ட்டு அந்த ஏ அவுங்க கொஞ்ச கொஞ்ச வேலையெல்லா பாத்துட்டு பத்து பதினொரு மணி போல ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்பறம் மத்யம் இந்த மாரி அவுங்களுக்குனு சொல்லி கொஞ்சோ கொஞ்சோ நேரோ இன்பிட்வின்ல அவுங்ளே எடுத்துப்பாங்க நம்ம வேல பாக்குற ஆஃப் ஆபீஸ்ல பத்து நிம்ஷோ நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியுமா
உங்களுக்கு இந்த கிராமத்துல இதெல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அங்க நீங்க இதெல்லா இதெல்லா அனுபவிச்சிருக்கீங்களா
அங்க வேலெல்லா பாத்ததில்ல லீவுக்கு போவோல அப்போ மத்தவங்க வேலக்கு போகுறது வர்றது மத்தவங்க எப்டிலா இருக்காங்க அப்டின்னு சொல்லி பாக்றது அவ்ளோ தா அத தவிர்த்து எனக்கு பெருசா அங்க எக்ஸ்பீரியன்ஸ்லா இல்ல
ஆமா இங்யு பசங்ளுக்கு சின்ன பிள்ளங்களுக்கெல்லா வந்து பாத்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கெடைக்
ஆமா இப்ப நம்ம சின்ன பிள்ளேலெல்லா எப்டி வாய் அங்க போயி ஊர சுத்திக்கிட்டு நல்லா சின்ன சைக்கிள் எடுத்துக்கிட்டு எங்க வேணாலும் போலா இங்க அப்டி போக முடியாது எங்கிட்டு பாத்தாலும் காரு பைக்குன்னு சின்ன பிள்ளேங்கள அப்டி நம்பி வெளிய வெளாட வுட முடிமா
பெரும்பாலும் பாத்திங்கன்னா மொ மொபைல் ஃபோனு வீடியோ கேமுன்னு சொல்லிட்டு வீட்லயே உக்காந்து வெளாட வச்சுருவாங்க
ஆமா கிராமத்துல கெடைக்கிற சாப்பாடு கூட ஒரு பெரிய பலம் தா
செரியா சொல்றீங்க புதிய காய்கறிக பழங்க எல்லாமே வந்து ஈஸியா வந்து கெடைக்கும் நமக்கு அப்டி கெடைக்க மாட்டேங்து எல்லாமே வந்து பச் இங்குனா ஃப்ரிட்ஜ்ல
தா இதுதா ஆ பாடம் பண்ணதுன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாரி தா நமக் கெடைக்கறது அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷூ இப்ப ஒன்னுமில்ல நம்ம பாட்டி எல்லா சொ எங்க பாட்டி எல்லா கத சொல்லுவாங்க வீட்ல வந்து சமைக்கன்னு நெனைப்பாங்க ஆனா வந்து காய்கறி இல்லனா தோட்டத்துக்கு ஒரு சின்ன ஒரு தட்டு எடுத்துட்டு போய் அவுங்க தோட்டத்துல ரெண்டு தக்காளி அங்கேயே பறிச்சுட்டு ரெண்டு வெங்காயத்த பறிச்சுட்டு ரெண்டு பச்ச மொளகாவ பறிச்சுட்டு கத்திரிக்காவ பறிச்சுட்டு சும்மா எல்லாத்திலியு ரெண்டு ரெண்டா கொண்டு வந்துட்டு எண்ணெல ஊத்தி வதக்கி சோறப் போட்டு சாப்ட்டுருவாங்களாம் நம்மனால அப்டி பண்ண முடியுமா
ஆமா இதனாலே தா நமக்கு அதிகமா வந்து அவுங்களோட உடல்நல பிரச்சனை எல்லாமே வர கூடாது
அவுங்களா வந்து ஹெல்தி ஃபுட்ட சாப்டவங்க அவ்ளோ சாப்டதுனால தா அவங்கெல்லாம் வந்து அவ்ளோ வருஷ் சங்கள் வாழ்ந்திருக்காங்க இன்னென்னு நோய் நொடி இல்லாம
முக்கியமான் விஷயத்த மறந்துடீங்க வேலை வாய்ப்புன்னு பாத்தா நம்ம நா வரண்டானா பஸ்ட்ட இருக்கு
ஆ வேலைவாய்ப்ப பாத்தோ அப்டினா கண்டிப்பா நகரம் தா ஏனா இங்கதான பெரிய அ அது தொழிற்சாலை இருக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு அதனால வேலை வாய்ப்ப பொறுத்த வரைக்கும் நக இப்ப அந்த நம்ம மன நிம்மதி வேணும் எனக்கு பீஸ் தில்லான. லைப் வேணும் ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கிராமத்த சூஸ் பண்ணணும்
இன்னொன்னு இந்த மாதிரி கிராமத்தில இருந்து வரவுங்க வேலை எதுக்காகவே வரவுங்க நகரத்தில் வாழ்ராங்க அப்படின்றப்போ அவுங்களுக்கு வந்து அதனாலயும் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் வாழ்க்கையை ஓட்றதே வந்து பெரிய சவாலா இருக்கும்
அது என்னமோ உண்மைதான் அங்க நம்ம கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு நமக்கு நூறுவா போதும் ஆனா நம்ம நகரத்துல நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுவா இருந்தாலும் கூட பத்தாது
வீட்டு வாடகை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த மாதிரி தான் வந்துச்சு
அது என்னமோ உண்மைதான் கிராமத்துல வந்து ஆயிரம் ரூபாய்க்கே ஒரு ஒன் பி ஹச் கே கெடைக்கும் நமக்கு இங்க வந்து ஐயாயிரம் குடுத்தா கூட கெடைக்காது நகரத்துல
இங்கே இருக்கிற சிட்டி லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு
ம் ஆ ஆமா இப்ப கிராமத்துலன்னா முக்கால் வாசி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அங்க எல்லாம் வந்து ஃபீஸும் கெடையாது ஒண்ணும் கெடையாது ஃப்ரீயா போய் படிச்சுட்டு வர்றாங்க ஆனா அப்படி படிக்கிற பிள்ளைங்க தான் நல்லா வந்துட்டு இருக்காங்க இங்க ந நகர த்துல என்ன பண்றோம் லட்ச கணக்குல போய் கட்டி படிக்க வைக்கிறோம் அதுங்க நல்லா படிக்கும்னு நினைச்சு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம் ஆனா அங்க போயிட்டு நல்லா ஜாலியா அவுங்க என்ஜாய் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கட்டுற அந்த மணியோட வேல்யூ கூட தெரியாம பிள்ளைங்களோட எஜிகேஷன் இப்ப
வல கானுங்க இன்னொன்னு பெரிய தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராபிக்கு போக்குவரத்து ரொம்ப அதிகமா இருக்கு
ஆ நகரத்துல அது ஒரு டிராபேக்ஸ் இருக்கு இப்போ நீங்க எட்டு மணிக்கு ஆபிஸ் போனும்னா ஆ எட்டு மணிக் க்கு போகனும் நாங்க இங்க எங்களுக்கு எப்டின்னா எட்டு மணிக்கு ஆபிஸ் போணும்னா நாங்க ரூம்ல இருந்து ஒரு ஆறு மணி ஆரைக்கு கெளம்பணும் அப்போதான் அந்த டிராபிக்லாம் நம்ம பீட் பண்ணி எட்டு மணிக்கு போக முடியும் ஈவன் எட்டு மணிக்கு போற ஆபீஸ்க்கு வந்து நம்ம எட்டு அஞ்சுக்கு போனா கூட மேனேஜர் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பான் வர்ற டைமா இது அப்படின்ற மாதிரி நாம ஆனா அதுக்காக ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும்ன்றது அவிங்களுக்கு தெரியாது
சோ நம்ம வேலைக்கு ஆமா ஆமா வேலைக்காக நகர வாழ்க்கை மன நிம்மதி ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்குறது கிராம வாழ்க்கை
அப் நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் பேசாம இங்க ஒரு அளவுக்கு கடன் எல்லாம் அடைச்சிட்டு பேசாம கிராமத்துல போய் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இங்க இருக்க ஏதாவது கொஞ்சம் காச எடுத்து கொண்டு போய் ஒரு நெலத்தை வாங்கிட்டு ரெண்டு மாடு ஆட வாங்கி வச்சுட்டு அங்கயே விவசாயம் பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டுருக்கேன் அதனால நம்ம சொந்த தொழிலா போயிரும் இங்க வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரக்கு இவிங்க கிட்ட கை கட்டி நின்னு வேலை பாத்துட்டு இவிங்க
பெரிய தலவலி அதுதான் நம்ம வாட்டுக்கு நிம்மதியா இருப்போம்
ஆ அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்
இந்த டாப்பிக்கில இவ்ளோ விஷயங்கள உங்க முழியமா தெரிஞ்சிக்கிறதுனு போடுறது ரொம்ப இதா இருக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்கு
ஆ உங்ககிட்டயையும் பேசினது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் ஆச்சு பேசி சேரி பாக்கலாம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ணலாம்
ஆ கண்டிப்பா பிளான் பண்ணுவோம்
கே பிளான் பண்ணலாம் பாய்
ம் பாய்